ஹலோ அ நா ஓ நெகட்டிவ் தா நா வந்து சும்மா ஒக்காந்துருக்கே மேட்ச் பாக்கலா அப்டின்ட்டு இருந்தே பட் மேட்ச் பாத்தா டைம் போயிரு படிக்க முடியா து அப்டின் சொல்லிட்டு படிக்கலான் இருக்கே
ஆஹ் ஜீட்டு இப்ப ஜி டி எ தா பேட் நா பேட்டிங் பண்ட்டுருக்காங்க அ ஜீடீ தா பேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஆமா சுதர்சன்னு ப்பராம் போல இருக்கு
அடிக்கட்டு அடிக்கட்டு எனக்கு எனக்கு வந்து நா வந்து ஆர் சி பி ஃபேன் இல்ல ஆர் சி பி பி தோக்கறதுதா எனக்கு ஓகே
எனக்கு என்னன்னே புரியலடா அ ரெண்டு பேரு இருக்கானுங்க கிரீஸ்ல நாலு ஓவரா ஆனா சுதர்சன்தா இருவத் தஞ்சு பால் ஃபேஸ் பண்ணிருக்கா கில்லு வந்து ரெண்டே பால்தா ஃபேஸ் பண்ணிருக்கா
ஓகே ஓகே அது எப்டினே தெர்ல அவ வந்து ஸ்ட்ரை உட்டுருக்க மாட்டா அவனே நின்னு அடிச்சிருப்
அதா அவனே நின் நின்னு ஆடிட்ருக்கா போலருக்கு அவந்தா ஃபுல்லா அடிச்சிட்ருக்கா
ஞ்சுரி அடிச்சுர்லா சஞ்சு மாரி அவ நீங்க செஞ்சுரி அடி க்கலா அப்டின்ருக்கா
ஏ என்னடா அம்பத்தொம்போது மீட்ருலா சிக்ஸ் போது இதுல
இலுத்து அடிச்சிருப்பா
டே அம்பத்தி ஒம்போது மீட்ரு தாண்டா விர்
ஓ சின்னதாவே சிக்ஸ் சிக்ஸ் போய்ருச் சுங்கிறியா
ஆமா
அடிக்கிட்டு அடிக்கிட்டோ ஆர் சி பி நீ யார் ஃபேனு சி எஸ் கே தானே
சி எஸ் கே தா ஆனா செகண்ட் எனக்கு ஆர் சி பி தா புடிக்கு
அப்போ ஓகே விடு
ஆஹ் சேரி படி
சேரி ஓகே படிக்கலாமா நா லெவல்ஸ் கொஞ்ச பாத்திருக்கே அத அப்புடியே எக்ஸ்பிளேன் பண்ண வா ஒகே இப்போ ஐ ஓ டி லெவல்ஸ் அப்டின் எடுத்துகிட்டோ அப்டின்னா ஐ ஓ டி லெவல் அப்டின்னா வந்து ஐ ஓ டி லெவல்ஸ் அண்டு டிப் எம்ப்ளாய்மெண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்டின்னு அந்த மாரி கொஸ்டின் கேப்பா அப்படின்னுருக்கு ஐயோட்டிளவல்ஸ் சட்டிபி ப்ளேமென்ட் சி கேப்பா அது என்னன்னா வந்து ஒரு ஸ் செட் பேஸ் ஜான் பிளக்சிட்டி நம்பர் ஆஃப் டிவைஸ் டேடா பராஸிங் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இது எல்லாமே வச்சு இதுதா வந்து ஒரு லெவல வந்து கிரியேட் பண்ணவே முடியு அதோட ஆர்கிடெக்சர் வந் உனக்கே தெரியு என்னன்ன டிவைஸ் ரிசோர்ஸ் கண்ட்ரோலர் சர்வீஸ் டெடா பேசு வெப்சாெகேட் அதெல்லா
ஆ ஓகே
பேசிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தன்னா வந்து இது எல்லாமே வரும் டிவைஸு ரிசோர்ஸு கண்ட்ரோலர் சர்வீஸு டேட்டா பேஸு வெப் சர்வீஸு அப்ளிகேஷன்ஸு எல்லாமே வரும் ஐ ஓ டி லெவல்ல மொத்தோ ஆறு லெவல் இருக்கு என்னென்ன லெவல்ஸ்னா வந்து லவல் ஒன் லவல் டூ லவல் த்ரீஸ் வெப் லவல் போர் லவல் சிக்ஸ் ஆறு லவல் அதுல பஸ்ட் பிப்து லெவல்ல வந்து பாத்தினா சிங்கிள் நோடு ஒரே ஒரே நோடு தா என்ன நோடு அப்படின்னா வந்து லோக்கல் பராசிசிங் நோட்
ம் சேரி
சிங்கிள் டிவைஸ் பர்ஃபார்ம்ஸ் அனல் சென்சிங் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஒரே டிவைஸ்ஸே எல்லாமே பண்ணு அதுக்கு வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் தேவையில்ல காஸ்ட் வந்து ரொம்ப லோ தா சிம்பல் அப்ளிகேஷன் அதா வந் சொன்னேல்ல டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம் வித் லோக்கல் டிப் டிஸ்ப்ளே
அவ்ளோ காம்ப்ளெக்ஸாவும் இருக்காது கா காசும் கம்மி தா
காசு கம்மிதா கிளவுடு் தேவையில்லனாலே காசு கம்மிடா கிளவுட் அதிகமா இப்ப நம்ம ஒரு நம்ம இப்ப மொபைல்லயே பாத்தனா ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிளவு போட்றோ அப்டின்னா அவனுக்கு பணம் கட்டி ஆவணு
ஆமாம்மா
க்ளவுட் இல்லினாலே வந்து காசு கம்மி தா அதனால இவன் லோக்கல் மட்டுந்தான் யூஸ் பண்றா அதுலாம சிங்கிள் நோடு லோக்கல் நோடு தா அதனால வந்து புல் காஸ் ஸ்டோர் எஃப் லெஸ் லெஸ் காஸ்ட் அதுல என்னெல்லா வரும் அப்டின்னா ஆப்பூ அது கீழ வந்து ரெஸ்ட் வெப்சாக்கெட் சர்வீஸு அதுலெடுத்து டேட் டேட்டாபேஸ்க்கு போவும் டேட்டா பேஸ்லந்து கண்ட்ரோலர் சர்வீஸ்கு வரும் கண்ட்ரோலர் சர்வீஸ்லருந்து ரிசோர்ஸ்க்கு போகு டிவைஸ்க்கு போகு அது எங்க ஸ்டோர் ஆகுது அப்டின் பாத் கனா மானிட்டரிங் நோடு
ம் மானிட்டரிங் நோடு ஓகே அங்க தா ஸ்டோர் ஆகுது ஆ இதுவ மா ஐ ஓ டி லெவல் ஓன்னுல வந்துய் அது வந்து லோக்கல்லயு நடக்குறது அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு ஆப்லந்து ரெஸ்ட்டு வெப்சாக் சர்வீஸஸ்க்கு போகூ அதுக்கப்றொ அங் இங்கருந்து டேட்டா பேஸ் போகூ டேட்டா பேஸ்லந்து கண்ட்ரோலர் சர்வீஸ் அதாவது சர்வீஸ் அ பண்ற எடொ அப்புறோ அங்க கண்ட்ரோலர் சர்வீஸ்லந்து ரிசோர்ஸ் பெ ஃபெச் பண்ணு அதுக்கப்புறோ டிவைஸ்ல குடுக்கு அதுக்கப்றோ மானிட்டரிங் நோட்ல வந் உ டேட்டவ்ஸ்
ஸ்டோர் பண்ணிக்கு சேம் அத் தேதான் வந்து லெவல் டூ லெவல் டூல எக்ஸ்ட்ராவா பாத்தோ அப்டினா வந்து கிளவுட்லருக் கிளவுட்ல என்ன இருக்கு அப்டினா வந்து டேட் ட்டா ஸ்டோர் பண்றதுக்கு உண்டான ஆப்பும் ரெஸ்ட் வெப்ஸா கெட சர்வீஸு இருக்கும் புரியுதா இந்த சைட்ல வந்து எப்புமே லோக்கல்ல என்னாருக்கு அப்டின்னா கண்ட்ரோலர் சர்வீஸ்ஸு ரிசோர்ஸு டிவைஸ் தா லோக்கல்ல எப்பயுமே இந்த மூணு தா இருக்கும் கண்ட்ரோலர் சர்வீஸ் ரிசோர்ஸ் டிவைஸ்
ஆ
அந்த மூணு ல எது வந்து கிளவுடுக்கும் லோக் கணேக்க்ஷன் அப்டினா கண்ட்ரோலர் சர்வீஸ் தான் அந்த கன்ட்ரோலர் சர்விஸ் தான் வந்து கிளவுட்க்கு போகும் கிளவுட்ல இருக்குறது வந்து கண்ட்ரோலர் சர்விஸ் அது மட்டும் தான் அதோட பார்த்தே அதுக்கு பேர் என்னதுனா ரெஸ்க் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பண்ணதுல ஒரு இங்க இருந்து அங்க போறனால ரெஸ்ட் வெப்சாக்கெட் கம்யூனிகேஷன் கிளவுட்ல என்ன இருக்கும்னா ஆப்பு அதுக்கப்புறம் ரெஸ்ட் வெப் சாக்கெட் சர்வீஸ் அது கீழே வந்து டேட் டா பேஃசிருக்கும் அதே இங்க வந்து பார்த்தனா மானிட்டரி் நோட் இருக்கும் லோக்கல்னாலே கீழ மானிட்டரி் நோட போட்டுரு இங்க கிளவுட் இருக்குனால கீழ கிளவுட் ஸ்டோரேஜ் அவ்ளதான் ஆனா அதே மாதிரியே லெவெல் சேம் டைக்கிராம் தான் மானிட்டரினோட மட்டு கொஞ்ச தூக்கி கொஞ்ச பக்கத்துல போட்டுட்டு இது என்ன பண்ண நம் எழுதுவோம்ல அதுக்கு என்ன பண்ணும்னா லெவல் டூ இப்ப வந்து என்ன பண்றனா வந்து லோவர் டேட்டா அதாவது கம்மியான ஸ்டோரேஜ் வோட டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி குசாவு இது லெவல் டூ சப்போஸ் அதி முக்கியமான டேட்டா வருது அப்டின்னா லெவல் த்ரீக்கு மூவாயிரு
ஓகே புரிஞ்சு
காம்ப்லக்ஸ் டே டா அதாவது அதிகமான டேட்டால்லா ப்ராசஸ் பண்ணு அப்டின்னா வந்து லெவல் த்ரீ அதுக்கு என்ன பேரு அப்டினா லவல் த்ரீக்கு என்னாப் பேர்னா க்ளவுட் பேஸ்டு ப்ராஸ்சிங் ஓக்கேவா இப்போ லவல்ஸ் ஃபோருன் பாத்தனா லவல் ஃபோர் நால் நாலுல இருந்து அப்டினா லவல் ஃபோருல தா ஸ்டாட் ஆகுது மல்ட்டிப் பிள் டிவைஸ் மல்ட்டிபிள் டிவைஸ்ங்குறது மல்ட்டிபிள் நோட்ஸ் மல்ட்டிபிள் டிவைஸ் எல்லா ஒன்னுதா வவல் ஃபோர்லந்தா ஸ்டாட் ஆகுது ஃபஸ்ட்டு லவல்ல லோக்கலு மட்டுதா இருக் அடுத்த லெவல்ல வந்து அந்த ஆப்போ ரெஸ்ட்டு வெப் சோகேட் சர்வீஸ் வந்து க்ளவுடுக்கு போது அதேதா சேம் லவல் த்ரீக்கும் போட்டுக்லா லவல் ஃபோருக் வந்து மல்ட்டிப்புள் டிவைஸு என்ன மல்ட்டிபுள் டிவைஸ் அப்டினா வந்து மல் டிபிள் டிவைஸ் போடமோ நம்ம சும்மா போட்றகூடாது ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ் சோவர் நோடு ரெண்டுத்துலியு போட்டுக்குணு லோக்கல்யு போட்ணு க்ளவுட்லியு போட்னு அப்ஸ் சவர்னோடு ஆமா அப்சவர்னோடு போட்ட ஒன்னே அப்சர்வர் நோட்ல வந்து ரெஸ்ட்டு சர்வீஸ்க்கு போவோ அதுக் கீழ வராது லோக்கலுக்கு கண் சர்வீஸ் கீழ வராது இத் ரெஸ்ட்டு சர்வீஸ்க்கே போவோ
ரெஸ்ட் சர்வீஸ்க்கு போயிரு ஓகே
போய்றோ அதே மாரியே கண்ட்ரோலர் சர்வீஸ் ரெண்ட்ருக்கு பாத்தியா அந்த ரெண்டுமே வ ரெஸ்ட்டு சர்வீ்க்கே போவோ
ஓகே
பேர் என்னாது நம்மோ போன டைம் பாத்தோல்ல அதே தா ரெஸ்ட்டு வெப் சாக்கேட் கம்யூனிகேஷன் தா இங்கி அங்கிக்கு போறது வந்து ரெஸ்ட்டு வெப் சாக்கேட் கம்யூனிகேஷன் தா இங்க நம்பக்கு ரெண்டு ரெண்டு போட்ருக்கோ ஒன்ல கண்ட்ரோலு சர்வீஸ் ரெண்டு ரிசோர்ஸ் ரெண்டு டிவைஸ் ரெண்டு அதனால மானிட்டரிங்னோடு ரெண்டு போட்ரு
ஆ அப்புறோ அந்த அனாலிட்டிக்ஸ் காம்போனன்ட் என்னது
அனாலிட்டிக்ஸ் காம்போனன்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோனா ஐ ஓ டி இன்டேலிஜன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோ அது போட்டுதா ஆவணோ அது மேண்டிடரி தா
ஆ ஓகே அது வந்து இதுலயு ரெண்டு நோட்ருக்கு ரெண்டு அதாவுது டேட்டா கலக் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வக்கிற எடோ ரெண்ருக்கு
அதாவ்து நீ ஃபஸ்ட்டுல உள்ள அதாவுது இங்கதா ரெண் ரெண்ருக்குல்ல உ உ கண்ட்ரோல் சர்வீஸ் ஒன்னுருந்தா ஒரு மானிட்டரிங்நோடு ஓக்கே கண்ட்ரோலு சர்வீஸ் ரெண்டு இருந்த ரெண்டு மானிட்டர்ங்நோடு தேவப்படு நா நீ அடுத்தது நீ கேப் ப கண்ட்ரோலர் சர்வீஸ் மூணு இருக்கே மூனியா இல்லன்னு அதுக்கு தா நடுல கோஆர்டினேட்டர் ஒன்னு போட்ருக்கோம் லெவல் ஃபைவ்ல ஓகேவா இப்ப லெவல் ஃபோர் பாத்தீனா லெவல் ஃப் ஃபோர்ல வந்து என்னென்ன மெயின் அப்டின்னா லோக்கலுக்கு கிளவுடுக்கு எக்ஸ்ட்ராவா வராது அப்சர்வர் நோடு
ஓகே வா அந்த கண்ட்ரோலர் சர்வீஸ் ரிசோர்ஸ் டிவைஸ் ரெண்டு டைமா எழுதிடு
ஓகே
இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா என்ன போறனா அப்சர்வர்னோட போட்டுருவே அதுக்கப்புறோ அனாலிட்டிக் காம்போன்னு ஒன்னு போட்டுக்க எல்லாத்துக்கு காம்பினேஷன் போட்டுட்டுரு
ஆ
இதுக்கு அங்க போகு அதுக்கு இங்க போகு அப்டின்னு போட்ரு பெருசா இதுவும் பாத்து பாத்துக்க மாட்டாங்க நமக்கு டைகிராம் போட்டாலே போது அவ்ங்க ஓரளவுக்கு போட்டாலே போது இந்த கனெக்க்ஷன் தா இங்க போட்ருக்காங்ளா கரெக்ட் செக் பண்ண மாட்டானுங்க
ஆ ஆமா டைகிராம் வரைஞ்சாலே மார்க் போட்ரு ஆ
லெவல் ஃபைல்ல எக்ஸ்டராவா என்ன போறோனா சேம் டைகிராம் அப்டிய போட்டுட்டு அந்த கண்ட்ரோலர் சர்வீஸ் ரிசோஸ் டிவைஸ் இருக்குள்ள அத மட்டு ஒன்னு எக்ஸ்ட்ராவா போட்டுக்க ஓகேவா அத மட்டு ஒன்னு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்க அது எல்லாமே வந்து ரெஸ்ட்டோப் ஸர்க்கெட்டுக்கு போகு
ம் கோடினேட்
கோர்டினேட்டர் மட்டு ஒன்னு எக்ஸ்ட்ராவா வரு அதாவது இங்க மூணு மானிட்டரிங்லோடு கு பதிலா ரெண்டு மானிட்டரிங்னோடு போரிட்டு அதுக்கு உண்டான ஒன்னு கோடினேட்றா ஒன்னு போடுட்டு ஒரோ இதா கிளவுட் ஸ்டோரேஜ்ஜுக்கு போவுது
ஓகே
லெவல் சிக்ஸுங்கிறது பாத்தீன்னா ஹைலி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அதாவது பாத்தன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலரு
ம்
ஓகேவா அதனால என்ன பண்றது அப்டின்னா இதுக்கு வந்து ரெண்டு தா வரு ஓகேவா லெவல் ஃபோர்ல இருக் க்க மாரி தா லெவல் சிக்ஸ்ஸுக்கு லெவல் ஃபோர் லெவல் சிக்ஸ் வந்து ஒரே மாரியே டைகிராம் வரு
ஓகே
லெவல் ஃபைக்கு மட்டும் பாத்தனா வந்து மூணு மூணு கண்ட்ரோல்டு சர்வீஸ்சு ஓகேவா அதுக்கு வந்து என்னப் பண்ணுவ லெவல் பைக்கு என்ன பண்ணுவம்னா கோஆடினேட்டர்னு போடுவ நடுல லெவல் சிக்ஸுக்கு பாத்தீனா சென்டர்ல் கண்ட்ரோலறு ஓகேவா நீ பாரு பாத்துட்டு ஏதோ டவுட் இருந்தா கால் அடி ஓகேவா
ம் சரி ஓகேடா ம் ம் ஃபாய்டா